ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லாருக்
ஆஹ் நல்லாருக்கேன் தோழி
ஆஹ் சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்ப பத்தி நம்ம பேஸ்லாம்
தோழி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த துறைய தேர்ந்தெடுக்கறது அப்படிங்கறிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அத வந்து எப்படி முடிவு பண்றது அதனுடைய நன்மை தீமைகள் எ ன்ன அப்படிங்கறத வந்து
ஆஹ் கண்டிப்பா தோழி அதாவ்து இப்போ நீங்க பள்ளி படிப்பு முடிச்ச உடனே நம்ம அந்த ஆலோசன எடுக்க கூடாது இப்ப பத்தாவது வைக் ப படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அதனுடைய அவங்க எப்டி மார்க் எடுக்கறாங்க அவங்களோட கெப்பாசிட்டி தெ றிற எடமே அந்த பத்தாவதுலதா எப் என்ன படிப்பு எந்த சப்ஜெக்ட்ல வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நமக் க அந்த எடத்துல நமக்கு தெரிய வரு நம்மள கண்டிப்பா பிள்ளைங்கள பொறுத்த வரைக்கு எந்த துறைக்கோ எந்த விஷயத்துக்குமே பிரஷர் குடுக்கக்கூடா து அப்படிங்க கதுல நா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறே அவங்களோடைய விருப்பந்தா நம்ம குடுக்குறத பிர்ஷர்ல அவங்க அதுல வெறுப்புத்தன்மதா அதிகமா வளும அது அதிகமாகுமே ஒழிஞ்சு நம்ம சொல்றதையே அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க பிடிச்சதையு அவங்க செய்ய முடியாது அதனால வந்துட்டுங்க வுங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா வந்துதா நம்ம அது அதுல இருந்துதா நம்ம அதுல இருந்து அவங்களுக்கு கொண்டுட்டுப்போ அதனால பத்தாவதுல அவங்க ஒரு மதிப்பெண் எடுப்பாங்க இல்லயா அதுல இருந்து வந்து ஒரு அவுங்க எ என்ன துறைன் சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு ஒரு இது கெடைக்கு இப்ப வந்து ஆ சு அந்த மாதிரி போனாங்கன்னா அதுக்கு என்ன தொற இருக்கதுலையா ஆர்ட்ச்ல என்ன பெஸ்ட்டோ அத ஆட்ஸ் குரூப் எடுத்துட்டு அதுக்கப்பறொ அத நோக்கிதா அவங்க பயணிக்கணு சிம்பிளா இப்ப சி ஏ ந்த அந்த மாதி திறி எடுத்தா அவ்ங்க பயணிக்கனு இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமான அதுக் தகுந்த மாரி குரூப் எடுக்கணு இல்ல இது எல்லாத்தையு தவு தவுத்துட்டு எங்க நல்ல மதிப்பெண் எடுத்து வ இது பண்ணிருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் குரூப் பயோ குரூப் எடுத்து அதுக்கு அந்த வழியில டாக்டர்ஸ் டாகர்ஸ்ல இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இனைக் எத்தனையோ இருக்கு டாக்டர் எம் பி பி எஸ்ஸாருக்கு பி டி எஸ் டி ஜியோ இந்த மாரி படிப்பு டாக்டர் படிப்ப பொறுத்த வரைக்கு எத்தனையோ இருக்குது எல்லா அவுங்க இஷ்டந்தாங்க அவுங்க எடுக்கற முடிவு பண்ற துறையு அவுங்களோட கெப்பாசிட்டி பொறுத்துதா எல்லாமே இருக்குன்னு நா நெனைக்குற நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா சரியா சொன்னீங்க அதாவ் து என்னனா பெற்றோர்கள் வந்து முத தல்ல தன்னுடைய கனவ வந்து பிள்ளைகள் மேல திணிக்க கூடாது அதாவது நா இது படிக்க ஆச பட்ட இது நடக்கல அதனால் ல நீ இத வந்து படி அப்டி ஏனா நம்ம வளர்ந்த கால கட்டம் வேற பகிர்ந்துக்குலா ஆனா வந்து நீ இதுதா பண்ணணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் வந்து படுத்தக்க கூடாது தோழி இன்னோன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த துறை படிச்சாதா உனக்கு க்கு வாழ்க்க வந்து பிரகாசமா இருக்கு அப்படிங்கறதெல்லா எதுவுமே கெடையாது சாதாரண ஒரு பி காம் ஒரு ஒரு டிகிரி எடுத்து இன்னிக்கு வந்து ஒரு பெரிய பதவியில ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில இருக்கிறவங்களு இருக்காங்க பெரிய பெரிய பதவிகள் பா ஹ ஆஹ் நல்லபடியா படிச்சோ இன்னிக்கு வேல இல்லாம சம்பந்தமே இல்லாம துறையில வந்து வேலை செய்யற மக்க மக்களு இருக்காங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கி நிச்சயமா தோழி நம் பொறுத்த வரைக்கி என்னன்னா எந்த துறையில படிக்கிறோங்கிறது முக்கியம்ல்ல அதை சார்ந்த ஹ ஸ்கில்ஸ் வந்து நம்ம எஸ்ட்ரா டெவலப் பண்ணிக்கோ நம்ம வந்து அது பிஎஸ்சி ஆகட்டு என் இன்ஜினியரிங் ஆகட்டு ஆர்ட்ஸ் ஆகட்டு அல்லது ஒரு டாக்டர் துற ஆகட்டு எந்த துறையா வேணாலு இருக்கட்டு அதை சார்ந்த இப்ப நவீன இதுல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதாவது புத்தகத்த மட்டு மட்டு நம்பி இல்லாம அதோடு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸையும் சேர்ந்து அவங்க வந்து கத்தக்கிட்டு அது போக ஆஹ் மொழிகள் இப்ப தமிழ் ஆங்கிலம் மட்டு இருந்தா பத்தாது இப்ப வெளியூர்ல மத்த இதுல எல்லா நார்த் சைடு எல்லா போணும்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணு அப்ப அந்த மாரி தன்னுடைய திறமைகளை வந்து அது எச்சா வளர்த்திக்கும் போது அதை சார்ந்த துறையில வந்து அவர்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளரா வந்து நிச்சயமா வர முடியும் தோழி இப்ப என்னுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா டென்து முடிச்சுட்டு லெவன்த் போறாங்க டென்த்ல வந்து நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பபெண் வந்து எடுத்து தாங்க தோழி பள்ளியிலேய இரண்டாவது இரண்டாவது மாணவரா தேர்வானாரு
ஓ சேரி சேரி சந்தோஷம் உம் உம்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்டிதா யோசிச்சோம் பட் நம்ம வந்து நம்ம இதுல வந்து ஒரு சிலர் வந்து ஆஹ ஜாதகத்தை வந்து முழு உண்மையா அதுவே சார்ந்த இருக்கிறது கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய அந்த அ கோள்கள் அமைப்பு பொறுத்து அவங்களுக்குன்னு ஒரு துறை வந் து ஆ நிச்சயமா சாதனைையாள மாற முடியும் அப்டிங்கற ஒரு ஒரு இது வந்து இருக்கும் அமைப்பு வந்து இருக்கும் உள்ள தோழி சரி அது வந்து ஒரு தடவ நம்ம கேட்கலாம் அப்படிங்கும் போது அவங்க வந்து மருத்துவத் தை அப்படி இல் அப்படின்னா பேங்கிங் செக்டர் ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அந்த துறைகள்ல வந்து நிச்சயமா சாதிக் க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னனால சரினு சொல்லிட்டு நாங்க வந்து பயாலஜி குரூப்
குரூப்ப எடுத்துருக்கீங்க செரி செரி ரொம்ப
அத்த நம்ம நம்ம வந்து அ மெரிட்ல வந்த நம்ம வந்து மருத்துவ துறையில வந் து விடலாம் எனக்கு வந்து இந்த லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி சீட்டு வாங்கறதுல வந்துட்டு உடன்பாடு இல்லை தோழி அது நம்மளுடைய ஆஹ் வருமானத்துக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு கடன் சுமைய தான் கொடுக்கும் அதனால நிச்சயமா வந் து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று துறைகள் வந்து அவங்க சஜஸ் பண்ணுவாங்க இந்த மாத்ரி போனீங்கப் டின்னா இவங்களுக்கு இருக்கிற அமைப்புல வந்து நிச்சயமா இவங்க வந்து இதுல பெரிய பதவில வருவாங்க ஆ அந்த மாதிரி பார் து தேர்ந்தெடுத்து நம்ம விடும்போது அவர்களுக்கு அதுல வந்து விருப்பம் அதிகரிச்சு அதுல அவங்ளுடைய திறமைகள வளத்துக்கிட்டு அவங்க வந்து லாபகரமா எந்த எடத் த பிடிக்க முடியுமே பிடிச்சிக்க வேண்ட் இது அவங்ளுடைய திறமை தோழி
கண்டிப்பாங்க அதெல்லா தெ தமே வருவாங்க ரொம்ப நல்ல விஷ்யோ ஒங்க உங்க பைய இந்தமார் நல்ல மார்க் எடுத்தது நெ கேக்கு போதே ரொம்ப சந்தோஷமாவு ஆச்சரியமாவு இருக்கு பசங்க எவ்ளோ நல்லா படிக்கிறாங்க அத் நீங்க எப்டி உங்கோ உங்கொளுடைய வளர்ப்பு முறைய வந் து நல்லா தெரிது அவங்க எப்பிடி அந்தளவுக்கு இது பண்ணிருக்காங்க அப்பிடிங்கறது நல்ல விஷயோந்தா அத்னால அவங்க பயாலஜி க்ரூப் எடுத்திருக்காங்க அதுக் நீங்க சொன்ன மார் கு அந்த துறை எந்த துறை அவுங்குளுக் வந்து அது கண்டிப்பா அவுங்க ஹார்ட் ஒர்க் போடுவாங்க அதுக் தவுந்த மாரி அவுங்களுக்கு எது கெடைக்குதோ நீ ங்க சொல்றீங்க அவுங்குளுக் மெரிட்ல எது கெடைக்குதோ அந்த துறையில போலான் நீங்க ரொம்ப தெளிவா இப்ப இருக்கிறதே கேக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாதார்க்
நிச்சியமா தோழி நிச்சியமா அதாவ்து சமுதாயத்துக்கும் பயனுள்ளதா இருக்கணு அதே சமயம் அவங்களும் பொருளாதார் அ நிறைவடையணு அவர்களுடைய காலகட்டத்துல அவங்க வந்து யாரையும் சார்ந்து இருந்திறக்
நிச்சிமா நிச்சிமாங்க ம்
அதாவ்து செல்வ ம அவர்கள் கையில குடுக்கறத விட நம்ம கல்விங் ஒரு வரப்பிரசாதத்த அவங்ககிட்ட நம்ம குடுத்துட்டோ அப்டின்னா நிச்சியமா அவங்க தனக் க்கான எடத்த வந்து அவங்களே பிடிச்சுக்குவாங்க
கண்டிப்பாங் தோழி கண்டிப்பா நிச்சயம் மா நீங்க ஒரு நல்ல விஷயோந்தா சொல்லிருக்கீங்க அதாவ்து அவுங்குக் கிட்டியு சில விஷ்யங்கள நம்ம அந்த பொறுப் ப்பா அவங்ககிட்டயுங் குடுத்துர்றோ நம்ம நீங்க சொன்னமா நம்ம போட்டு திணிக்காம அவுங்ககிட்ட அத ஒப்படைக்கண் நோ அவுங்க கிட்ட அவுங்களுக் அப்பதா தெரியு அதனுடைய அந்த வழிகள்ல அவங்க போகணு இந்த வேலைக்காக நம்ம பாடுபட் றமா அதனால நம்ம இந்த விஷயங்கள்லா செஞ்சாதா நம்ம அந்த வேல வந்து நமக்கு கிடைக்கணு அப்டிங்கறக்கான முயற்சிய அவுங்க செய்வாங்க சும்மா அத விட்டுட்டு இங்க எல்லாமே அம்மா அப்பா பாத்துக்குவாங்க நம்ம வந்து எப்டி இருந்துட்டாலு அவுங்க இது பண்ணிக்குவாங்க அப்டிங்கிற மாரி லேசா இல்லாம கொஞ்ச அவுங்களோட முயற்சிய போட்டு அவுங்களோட சொந்த உழைப்புனால சின்ன வயசுல இருந்தே வந்தாங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட கொழந்தைங்களுக்கு அவுங்களோட ஃபேமிலிய வந்து அவுங்க இன்னு சிறப்பா பாத்துக்குவாங்க இல்லிங்களா
நிச்சயமா தோழி நிச்சயமா நம்ம வந்து வழிகாட்டுதல் குடுக்லா பட் அதுல வந்து அவர்கள் தன்ன வந்து நிரூபிச்சுக்க வேண்டியது வந்து அவர்களுடைய கடமையா இருக்கணு தோழி
நல்ல வழிகாட்டியலா வந்து நீங்க இப்போ இந்த ப இந்த விஷயத்தில் இருந்தே நீ நீங் உங்ககிட்ட இருந்து அது நல்லா தெரியுதுங் தோழி அவுங்க நல்லா சிறப்பா வருவாங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவுங்க வந்து து நல்லா வரணு அ நல்லா வருவாங்க உண்மையாவே இப்ப இந்த வி எந்த விஷயமே இன்னிக்கெல்லா பாத்தீங்கன்னா எளிதா இருக் கற மாரி நமக்கு தெரியுமா அது எந்த தொறையாருக்கட்டு ப்ப மறுக் த்துவ படிப்பா இருக்கட்டு இந் இன்ஜினியரிங்கா இருக்கட்டு சாதாரண பிகாம் இதுவே சாதாரண வேல கெடைக் க்கறதே இன்னிக்கு எல்லா பெரிய ஒரு போராட்டமா இருக்குங்க எ இன்னைக்கு அவுங்கவுங்க இன்னைக் இங்க அவுங்கவுங்க திறமை இருந்தாலு திறமை இல்லைனாலு இன்னைக்கு எல்லா பக்கோ பணோங்கிற ஒரு விஷ்யோ ஓங்கி நிக்கிது அதனால அதையெல்லா மீறி சில விஷயங்கள் எல்லா மாறி அமையணு அப்டின்னு நா நனைக்கிறேங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாரி வந்து பாத்தீங்க அப்டின்னா ஒரு துறைய மட்டு அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது ப அரசாங்க உத்தியோகனா அரசு சாங்க உத்தியோக கடைச்சா மட்டுதா நம்ம வாழ்க்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாம ம ஒன்று இரண்டு துறைகள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு அவங்க குறிக்கோ முதல்ல ஒரு வ தரமான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணு அதே சமயம் அவங்க வந்து அதலயே தேங்கி விடாம அவர்களுடைய குறிக்கோளை நோக்கி அடி எடுத்து வச்சிட்டே இருக்கணு இப்ப பிரைவேட்ல ஒரு வேல கிடைக் இதா முதல்ல தன்னுடைய வேலையை வந்து தக்க வச்சுக்கிட்டு இப்போ அவங்க ஐ ஏ எஸ் ஓ ஐ பிஸ்ஓ அவங்க ட்ரை பண்ணனு அப்டின்னா நிச்சயமா அது கான ஆண்டுத் தேர்வு அந்த மாதிரி அதுலயு கவனோ செலுத்தி அவுங்க வந்து தன்னுடைய இலக்க அடையற வரைக்கி ஒ பொருளாதார ரீதியாவு அவுங்க ச சுதந்திரமா இருந்துக்கணு அதே சமயம் தன்னுடைய குறிக்கோள்ல இருந்து அவங்க வந்து பின்வாங்கிர
நிச்சயமா நிச்சயமாங்க ஆ இல்ல அதெல்லா அவங்களுக்கு புரியிற வயசு வர்றப்ப நம்ம அது வந்து சே சிறந்த உதாரண காட்டி நம்ம நம்மளோட தலைவர்கள் நறைய பேர் இருக்கிறாரு இருப்பாங்க அப்துல் கலாம் சார் சார் சொல்றத வச்சு வழிகாட்டியா இருக்கட்டு இந்த மாரி அவ அவர போற நறைய சிறந்த தலைவர்கள்ல்லல்லா நம்ம வழிகாட்டியா நம்ம சொல்லணு இந்த வயசுல அவர் எப்டி இருந்தாங்க அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டிருந்தா இந்த எடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க அப்டிங்கிற விஷயங்கள் எல்லா அவங்களுக்கு உணர்த்துணு எந்த விஷ்யுமுமே எது எத் எதுமே சுலபம்மா எல்லாத்துக் ப்பு கெடச்சிறாது எல்லாத்துக்குமே ஒரு முயற்சி வேணு ஒரு கனவு னா வருஷம் நோக்கி போறக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி இது பண்றதுக்கு அது தோல்வியே அடைஞ்சாலும் அந்த தோல்வியை முதல்ல ஏ த்துக்கணும் அந்த தோல்வியை ஏத்துக்கிட்டு திரும்பி அதை வந்து ஹ அத அத அதை எப்படி வெற்றியா மாத்தணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த அவங்க அஹ் புரிஞ்சுக்கிட்டு அதை வழிநடத்தி அவங்க போகணும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு ப படிப்புக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிறந்த வே இல இருக்க நம்ம எப்படி சிறப்பா செஞ்சு முடிக்கிறோம் தனித்துவமா செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நம்ம வந்து அங்க அ அந்த இடத்துல வந்து நம்ம தலை சிறந்து நிற்போம் இல்லலைங்களா
நிச்சயமா தோழி முயற்சி அப்படிங்கிற ஒன்ன வந்து அவங்க எந்த ஒரு இடத்துலயையும் கைவிட்ற கூடாது அதாவது சொல்லுவாங்கல்ல தோழி தெய்வத்தினால் ஆகாதுனன்னும் முயற்சி தன் மெய்வறுத்த கூலி தரும் நம்ம வந்து இந்த ஒரு இலக்க அடையணும் அப்படிங்கறது தீர்மானிச்சிடோம் அப்படின்னா அது தொடர் முயற்சியும் பொறுமையும் நம்பிக் கையு இருந்துச்சுன்னா காலம் கடந்தாலும் நிச்சயமா அந்த இடத்த வந்து அவங்கனால அடைய முடியும் தோழி அதுவரைக்கு அஹ் அந்த மனம் வைராகியத்தோட அவங்க வந்து தன்னுடைய குறிக்கோள நோக்கி போயி டே இருக்கணும்
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி இந்த தலைப்ப பத்தி நிறைய பகர்ந்துக்கட்டும் வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நிறைய பேசலாங்க தோழி
நிச்சயமா தோழி நன்றி வணக்கம் தோழி